வணக்கம்
கம் மேடம் குட் ஈவ்னிங்
குட் ஈவ்னிங் எப்டி இருக்கீங்க நல் லமா இருக்கீங்ளா
குறேன் மேடம் மேடம் நம்ம பனமரம் சம்பந்தம் இப்ப எதாது தெரியுமா மேடம் உங்களுக்
சாப்பாடுல்லா முடிஞ்சுதா
மேம் சாப்டே மேடம் சாப்டு ரெஸ்ட் டைம் மேடம்
ஓகே ஓகே என்ன சாப்பாடு காய்தா மா
சாம்பார் தா மேடம்
வெளில போடி அப்டியா ஓகே ஓகே அன் நாங்க இன்னக்கி வந்து இங்க வந்து அ வெண்டிக்கா புளிக்கொழம்பு அதுக்கப்றோ பொரியல் வச்சு சாப்டாச்சு
சரி சரி மேடம் சாரு இன்னைக்கி எல்லாமே இன்னைக்கு வீட்ல தா இருக்கீங்கல மேடம் இன்னைக்கி ஹாலிடேனால
ஆமா ஆமா ஆமா இன்னைக்கி சண்டே நாள எல்லாரும் எங்க வீட்ல தான இருப்பாங்க
அதா அதா மேடம்
ம் பனை மரம் பத்தி பேசவா
ஆ ஆமா மேடம் உங்களுக்கு தெரியுமா மேடம் பனை முறை பத்தி ஏதாது
நீங்க பனை மரத்த சொல்றீங்களா எப்டி
இல்ல இல்ல பனமரத்துல இருந்து நமக் கெடைக்கூடிய பொருளு
ஆமா ஆமா தெரியு ஆமா தெரியும் பனைமர தெரியும்
ஆமா மேடம் இப்போ ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மேடம் ஒரு பன மரத்த வச்சுத்தா மேடம் வீடே வா பண்ணிருக்காங்க முப்பது நாப்பது வருஷத்துக் முன்னாடி முந்தில வந்து நமக்கு நெல்லு ஓட வேஸ்ட் இருக்குல்ல மேடம் நெல் ஓட அந்த இது இருக்குல வைக் சொல்வோம்ல அத வச்சு து திருவிக்கிறது ராங்க பன மர ஓலைல வச்சு வீடு கட்டி இருக்காங்க அதுக்கப்றோ தா தென்னங்கீத்து வந்துருக்கு நம்ம தென்னங்கீத்து வந்து அவ்ளாக்க வந்து யாரு முந்தி காலத்துல எனக்கு தெரிஞ்சு பயன்பட்டது இல்ல அதுக்கு முன்னாடி வந்து பனைமரம் வந்து ஈஸியா கடச்சிச்சு சின்ன சின்ன மரமா இந்தாலு அத வெட்டிட்டு வந்துருவாங்க வெட்டிட்டு வந்து வீடுகளு க்கு யூஸ் பண்ணிட்ருந்தாங்க நம் நம்ம தாத்தா பாட்டி காலத்துலெல்லா அந்த மாரி பயன்படுத்திருக்காங்க உங்களுக்கு அந்த மாரி எதா தெரியுமா மேடம்
பனமரொ வந்து எப்டின்னா அதோட அமைப்ப பாத்தீங்கன் வச்சுக்கோங்ளே அது வந்து ரொம்ப ஒய ரமா வளரு அதோட தண்டு எப்டின்னா நல்லா நேரா இருக்கு நல்லா எப்டி சொல்றது நல்ல உறுதியா இருக்கு நல்ல டைட்டா அதோட இலை வந்து வி சிறி வடிவுல நல்ல பெருசா இருக்கு அது வந்து பல் நீங்க சொன்ன மாரி பல ஆண்டுகள் வாழக்கூடியதா ஆ சில பன மரங்கள பாத்தீங்கன்னா நூறு ஆண்டுகளுக்கு மேலா வாழு அதோட பயன பாத்தீங்கன்னா இப் ப நுங்கு கெடைக்கு பன மரத்துலருந்து அந்த நுங்கு வந்து ஆனா நீங்க சாப்ட்ருப்பீங்கன் நெனைக்கிறே நல்ல சுவையா இருக்கு அதுக்கப்ற உடலுக் கு குளிர்ச்சி தரு அதுக்கப்புற பாத்தீங்கன்னா பதநீர் பதநீருங்கிறது பனமரத்துலந்தா எடுத்துர்க்காங்க அது உடலுக்கு நல்ல வந்து புத்துணர்ச்சியா இருக்கு அப்ற கருப்பட்டி அப்ற பனக் கற்கண்டு இது எல்லாமே அந்த பதநீர்லெருந்தா அந்த கருப்பட்டியு பனங்கற்கண்டு எல்லாமே தயாரிக்கிறாங்க இந்த பன ஓலைய பாத் தீங்கன்னா ஆ பழங்காலத் ட்டா வந்து நூல்கள் எழுதுவாங்க
ஆ ஆ ஆ ஆமா மேடம் நா சமீ சமீப காலத்துல எனக் ஒன்னு கெடச்சுச்சு மேடம் இப்போ கெடச்சுச்சு ஒரு குப்பையில கெடச்சுச்சு நா என்னப் பயந்துட்டு தொடல ஏந் தொடலன்னா மஞ்ச கயிறு வேற இருந்துச்சு எதோ பண்ணி வெச்சுருப்போங்களோ அப்டின்ட்டு நானு
ஆ அது வந்து இப்பவுமே பட் பாத்தீங்கன்னா அந்த பண மரத்தால என்ன செய்யறாங்கன்னா கூட விசிரிப்பா இதெல்லா செய்ய வந்து பயன்படுத் துறாங்க அதோட அத ஆமா அதோடோ மரத்தொண்டு நீங்க சொன்ன மாதிரி வீடுகள் கட்டுவோ அப்புறோ வேலி அமைக் கு அது வந்து
மேம் இப்போ நம்ம சமீப காலோ சாம வந்து இப்ப கர்பிணி பெண்கள் வந்து நொங்கு சாப்புடுறாங்க கேள்விபட்ருக்கீ ங்கீங்களா மேடம் இந்தியால வந்து நொங்கு சாப்புட மாட்டாங்க ஏனா எதாவது கரு எதோப் பிரச்சனை ஆயிரு அவங்க நொங்கு சாப்புட்டா நெஞ்சுக்குள்ல நெஞ்சு ம நெஞ்சுக்குள்ல நிக்கு அந்த மாரில எதா ம் ஒரு மித் தா இருஞ்சு பாத்துக்கீங்களா மேடம்
ஆமா கேள்விப்பட்டதில்ல
ஆ நொங்கு சாப்புல்லா மே இல்ல மேடம் இப்ப வந்து நொங்குஸ் சாப்புட சொல்லி டாக்டரோட அட்வைஸ் மேடம் அதுக்காக சொல்ல வர முந்தி வந்து எல்லா சாப் ட்டாங்க அந்த வெடப்பட் ட்ட கா காலங்கள்ல வந்து நொங்கு சாப் டா நெஞ்செருச்சலு ஏற்படு நொங்கு சாப்புட்டா கொழந்தைக்கு பாதிப்பு ஏற்படு அப்டின்லா சொல்லி பயப்படுத்தி வெச்சுருந்தாங்க
நம்ம முன்னோர்கள் வந்து அப்பிடிதா நா சொல்றதுல நல்ல விஷ்யம் இருக் க ஆ நல்லதா விஷ் தேமளு இருக்கு
இப்போ வந்து நமக்கு நுங்கு சாப் சீசன் வந்து போன மாசோ ஆமா போன மாசந்து ஸ்டாட்டிங் நெனைக்கிறே மேடம் வெயில் காலங்கள் நல்லா நொங்கு சீசன் இல்ல மேடம் நீ வ வருங்காலங்கள அடுத்து நீ வெயில் காலே வந்தா மட்டுதா நொங்கு சீசன் வரும் உங்க நீங்க இருக் இருக்கிற எடத்துல மேடம் எப்பிடி மேடம் உங்களுக்கு டெலிரிக்கு எதா கெடைக்குமா மேடம் நுங்கலா
ஆமா இங்க கிடைக்கு டெய்லியுமே இங்க
ம் டெ டெய்லிங் கெடைக்கு மேடம் மேடம் இன்னுமா அந்த ஓலை பயன்படுத்தி எதா வீடுகள் எதா செய் பாத்துர்க்கீங்களா மேடம்
தெரியல இதுவரை ஆ முன்னாடித இது நா இதுவரை பாத்ததுல்ல
பாத்தது இல்ல மேம் மேம் அந்த ஓ ஓல வச்சம்னா மேடம் நமக்கு ஒரு ஒரு புழு மாரி ஒன்னு வரு உலக்க உலக்க புழும்பாங்க அதாவது முந்திய கால மழ ஆமா மேம் அவ்
பண்ணுவாங்கன்னா ஆ சில நேரோ வந் ந்து இந்த விசிறி கூட பண்ணிருக்காங்க
ஆமா மேடம்
பனை மரத்தோட வேர் இருக்குல்ல அந்த அந்த பனைமரத் த்தோட அந்த இத வச்சி வந்து விசிறி மாரி இங்க பண்ணி நா பாத்திருக்கே
சே சேரி மேடம் சேரி மேடம்
நொங்கு வந்து இந்த கோடை காலத்துலதா அதிகமா கெடைக்கு ஒடம்புக்குமே நல்ல குளிர்ச்சியா இருக் கு எங்க ஊர்ல வந்து டெய்லியுமே நொங்கு இப்ப ஆனா எளநீர்லா அதிகமா இப்ப வரத இல்ல நொங்கு வருது அதுக்கப்புறோ பதநீரு ரொம்ப ரேர் இராதாங்
இல்ல மேம் இப்போ கு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவளந் மே டம் நம்ம பாத்தீன்னா நொங்கு நொங்கு சீசன் இல்லாத நேரத்துலியு வருது மேடம் அது எப்பிடின்னா அது கால சூழ்நிலை ஆ ஆமா மேடோ அந்த ஊருக்கு மாறுபாடு இருக்கும்ல இப்போ நம்ம ஃபாரின்லல எல்லா இருக்கு மேடம் அங்க வந்து குளிர இருக்கு இங்க வந்து வெயில இருக்கு அந்த மாரி
அவ் அந்த மாரி
ஆமா மேடம் நா பாத்தா அளவு பாத்தீங்கன்னா நொங்கு சீசன் முடிஞ்சதுக்கு அப்றோ கூட கிடைக்குது
உங்க ஊர் பக்கத்துல எல்லா பண மரம் இருக்கா
இருக்கு மேடம் நெறையாவே இருக்கு மேடம் ரொம்ப கிராமம் தா அது அதனால அங்க கிடைக்குது மேடம் சிட்டிக்குல்ல வந்து பாத்தங்கன்னா அது கொண்டு வந்து விக்குறாங்க எப்டின்னா வந்து இப்ப ஒரு வண்டி தனியா வித்து காசு குடுத்து நூறு ரூவா செலவு பண்ணி அப்றோ இடத்த புடிக்கனும்
சொல்றோல அது பணமரத்துல இருந்து பண்றாங்க இப்ப அந்த பண கற்கண்டு மூலமா நம்ம க்கு வந்து இருமல் அப்றோ தொண்ட எரிச்சல் இதெல்லாம் கொறையுது
இல்ல மேடம் அதுலய இல்ல மேடம் அதுலயே வந்து கலப்படம் பண்றாங்க மேடம் நா கொழந்தைகளுக்கு குடுக்குறப்ப சொல்கிறாங்க இத குடுக்காதிங்க ஏன்னு கேட்டா மேடம் ஆம் மேடம் ஜீனி தண்ணி கலந்துடுறாங்க
ஆ ஒரிஜினல்லா கிடைக்கிறது இல்ல
ஆமா மேடம் இப்ப வந்து உங்களுக்கு சீக் விக்கிறவங்க விக்கிற வியாபாரம் பண்றதுனால மேடம் தூள் நம்ம கிடைக்கது எல்லாமே என பொறுத்துல மேம் வேற வேற ஊர்ல வந்து ஒரிஜினல் கிடைக்குது நாங்க இருக்க ஊர்ல வந்து பாத்திங்கனா தூள் தா கிடைக்குது மேடம் தூள்னா மண்டினு சொல்லுவாங்கல்லா அதுதா மேடம் கிடைக்குது
உண்மை அதுதா இப்ப கருப்பட்டி இந்த கருப்பட்டியுமே இப்ப வந்து ஒரிஜினல்லா கிடக் அதெல்லாம் இரும்பு சத்து தா உடம்புக்கு நல்லது ஆனா ஒரிஜினலா கிடைக்கிறது இல்ல ஆ எப்டி சொல்லுறது
பாத்து வாங்கறதுக்குள்ளே நமக்கு போற போறாத காலம் ஆயிருது மேடம்
உண்மா அதுதான் எங்கேயுமே எல்லா விஷயத்தையுமே கல படம்தா
கண்டிப்பா மேடம் இது வந்து நமக்கு அவுங்க அவங்க இருக்கிற ஏரியாவுல இருக்குற ஆளுகளுக்குவேனா கெடக்கத ஒழுசு மேடம் நமக்கு கெடக்குறது வந்து அரிதா இருக்கு மேடம் நமக்கு எவ்வளவுதா வெல குடுத்து வாங்குனாலு ரெடியா இருந்தாலு அந்த கலப்படனு சொல்லி எதுங்கேட்டா மேடம் நம்ம தெரிஞ்சுருது சரி இது கலப்படோ ஆல்ரெடி நம்ம யூஸ் றது சுகரவே வந்து கலப்படன்னு சொல்லி சொல்றாங்க அதுலேயே நெறய கெமிக்கல்ஸ் ஆமா மேடம் நெறய கெமிக்கல்ஸ் கலக்குறாங்க மண்டவெல்லத்தில பாத்திங்னா மேடம் கெமிக்கல்ஸ் கலக்காம மண்டவலம் வர்றதில்ல மேடம்
எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலுமே வியாபார தான சார்
அதா மேடம் சீக்கிரமா அதா மேடம் சீக்கிரமா மக் மக்கள கொண்டு போய் சேக்கணு இவங்களு வளர்ச்சி அடையணு முந்தி காலத்துல பாத்தா நெல் எல்லா வந்து உங்களுக்கு ஆறு மாசோ ஒரு வருஷோ கழிச்சுதா நெல்லே கெடைக்கு இப்ப அப்டி கெடயாது மூனு மாசத்லயே கெடக்குது அந்த மாரி வேக வேகமா செய்யுறாங்க மேடம் அப் அப்டிங்கிறப்ப ஹெல்த் இஷ்யூஸ் நெறய வருது மேடம் அதுக்காக தா மேடம் சொல்லுங்க மேடம்
அந்த என்ன சொல்லலா ஏனா அந்தே அந்தே அன்றே காலத்துல எல்லாருமே எங்கப்பானா ஒலைலதான எதுனாலு எழுதுவாங்க ஒலைச்சுவடிகள் எல்லாமே அந்த பன மரத்லான்னு இப்பல்லா எங் எல்லாமே மாறிடுச்சு
ஆமா அத க அத கரையா அரைக்க கூடாதுக்குது பக்குவ படுத்துயே வச்சிருக்கு மேடம் அந்த ஓலைச்சுவடிய இத்தன ஆண்டுகள் வந்து பக்குவமா ஆ மேடம் நம்ம நார்மலாவே ஒரு வீட்ல ஹாங்கிருட்டு வீட்டுலயே வந்து பாத்தீங்கன்னா கரையா புடிக்குது
கண்டிப்பா ஆமா பெரிய பெரிய வீடு கட் அப்றோ அந்த வீட்லயு பாத்தீங்கன்னா கரையா பிடிக்குது
ஆமா மேடம் நெ நெலவு வாசல் வந்து அதா மேடம் நொலவு வாசல் பாக்க நல்லாருக்கு வெளில பாக் நல்லாருக்கு உள்ள பாத்தா கற ஏறி இருக்கு அது மாரி ஓலை ஆ மேடம் அந்த ஓலை ஓ
அ இந்தது இந்த கதவு எல்லாமே பாத்து பாத்து வாங்குனாலுமே நீங்க சொன்ன மாதிரி அந்த இது ப்ப அதல்லா ஆடுது
அதா மேடம் அதா ஆனா முந்தி காலத்துல எப்டி பண்ணிருக்கே பாத் மேம் முந்தி காலத்தில மஞ்சள் மஞ்சள் தடவி உப்ப‌ உப்ப பதப்படுத்தி அந்த ஓலை வந்து பதப்படுத்தி எழுதியிருக்காங்க மேடம் எழுதுனதுக்கப்புறொ பதப்படுத்தி வச்சிருக்குறாங்க அதுனால தா மேட‌ நமக் கெடச்சிருக்கு இந்த ஓலைகள்லா இத்தன இத்தன ஆண்டுகளா ஒழைக்கதுக்கு காரண‌ அதா மேட அந்த ரீசன் தா மேடம் இல்லைனா ஒன்னு இத்து போயிரு மேடம் ஆ மேடம் ஒன்னு இத்து போயிரு இல்லன்னா கரையா அரச்சிரு இல்லைனா அது அதோடைய செல்லஞ்சு செல்லாரு செஞ்சுருப்பாங்க
ம் ம் இந்த உப்புக்கு அவ்ளொ மகிம இருக்கு உப்புக்கு மஞ்சளுக்கு
கண்டிப்பா கண்டிப்பா மேடம் நீங்க அந்த இது நொ நொங் குலெந்து வேற எதாவுது ப்ராடக்ட் எதா செஞ்சு பாத்திருக்கீங்ளா மேடம் வீட்ல டேஸ்ட்டா‌ எது செஞ்சிருக்கிளா மேடம்
நுங்குலருந்தா நுங்குலந்து எதுவு செஞ்சமா நா செஞ்சதில்ல
நுங்கு பால்லா செஞ்சதில்லயா மேடம் நீங்க
வீட்ல வேணா செஞ்சு குடுத்துருக்காங்க இளநீர் பாயாசம் பண்ணி குடுத்துருக்காங்க ஆனா நொங்குலருந்து எதுவு செஞ்ச மாதிரி
ஆனா இது ஒர ஒரு குறிப்பிட்ட ஊர்ல மேடம் அந்த அந்த மார் நொங்கு பா பாயாச நொங்கு இதுன் சொல்லி பண்றாங்க மேடம்
ஆமா கேள்விப்பட்ருக்கோ எங்க வீட்ல பண்ணதில்ல நொங்குல வந்து சர்பத் பண்ணுச்சு யார் தெரிமா எங் க சின்னம்மா வீட்ல ஒரு வாட்டி அ அவங்க அது வந்து சர்பன் பண்ணாங்க நொங்குல அது எப்படி பண்ணங்கன்னு தெரியல நல்லா நல்லா இருந்துச்சு பல் ஆமா ஃபல்லுடா கூட ஒரு வாட்டி பண்ணாங்க ஃபலூடா
ஓகே ஓகே மேடம் ஓகே மேடம் நல்லா டேஸ்டு ஒடம்புக்கு நல்லது மேடம் அப்போ யாரு மேடம் இல்ல மேடம் அந்தமதிரிலா யார் இப்பயார் மேடம் பண்றா முந்தில்லா வந்து நடந்து போக சொல்ல வந்து இப்போ பார்த்தா நுங்குமரத்தை பாத்தா புளிப் அதாவது நடந்து போறப்போ ஒரு குளியமரத்த பார்த்தா எடுத்து பைல வச்சு ங்க ஏன் பய்ல வச்சக்காங்க ரொம்ப தூரோ நடக்கதுக்காக அந்த புலியம்பலத்தைடுத்து சாப் நடந்துபோவாங்க அது கேள்வி பட்டிருக்கீங்களா மேடம் இப்போ ஒரு ஊர்ல இல்ல மேம் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறது பிரயாணம் பண்ட்டு போறதுக்கு சாப்பாடு கொண்டு வருவாங்க தண்ணி தாகோ எடுக்கு எல்ல ஊருலையு தண்ணி கிடைக்காது அப்டி தண்ணி தாக இல்லாத தண்ணி எடுக்குர தாக எடுக்கிறக்கு எடுக்கு மேடம் புளிய பழத் ல்லாரு எடுத்துச்சுக்காங்க எதுக்காக புலியபழத்த எடுத்து வச்சுபோனா தன்னிதாக எடுக்காது அந்த மாரி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா
புளியில புளிய கரைச்சா வச்சிருப்பாங்க புளிய ஓ புளியன் காய்ல புளியபழம் சொல்றன் அப்டிங்களா
ஓ சாரி காய் வேற மேடம் பழ வேற மேடம்
அப்படியா அப்போ எனக்கு தெரியலங்க அ நாங்க புளிய காய் கேள்வி பட்டிடுருக்கோ ஆனா புளியம் பழம் இப்ப நீங்க சொ அதுதா எனக்கு தெரியுது
ஆமா மேடம் அ அது நம்மூ ஊர் சைடு சொல்லுவாங்க மேடம் அது அது இல்ல மேடம் நம்மூ ஊர் சைடு சொல்லுவாங்க ட சொன்ன அது ஒரு ஒரு சும்மா ஒரு அஞ்சி ம் சொல்லுங்க மேடம்
அந்த
மேம் ஹலோ
கெடையது புளியாங்காலா
ஆமா மேடம் இப்போ எடுத்து வச்சிக்குவாங்க எடுத்து வச்சிட்டு நம்ம வெளில வந்து பிராணப்பட்டு போறப்போ அந்த மாரி எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க தண்ணி தாக எடுக்காது எடையில நொங்கும் ஒரு இதா இருந்துச்சின்னா சின்ன சின்ன மரமாக இருந்துச்சினா ஆட்கள் இப்ப ஆம்பளை ஆள்கள் ஏ ஏறி வெட்டி குடுத்து சாப்ட்டு போயிட்டே இருப்பாங்க அவுங்க மாட்டும் நுங்குதா வந்து ஒரு பிரதான பொருளா இருந்து இருக்கு பாத்துருக்கீங்களா மேடம் பன மரத்துல
ம் மீன்ஸ்
மே மேடம்
ஹலோ
ஆ சொல்லுங்க மேடம்
நமக்
மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது மேடம் ஓகே தேங்க் ஓகே மேடம்
சந்திப்போம் சரிங்கிளா
ஓகே ஓகே தேங்க்யூ மேடம் ஓகே
நன்றி நன்
மேம் ஓகே மேடம் ஓகே மேடம்
எப்டி